ஹலோ கேக் க்குதா ம்
ஒகே நம்ம இன்னக்கு வந்து ஸ்டடி ரூட் இன் பத்தி பேசலாம் டெய்லி நீங்க வந்து எப்படி வந்து உங்க ஸ்டடி ரூட் இன் எப்டி இருக்கு
அப்டி ஒன்னே இருக்காது நான் ஒரு சுத்த சோம்பேறி மதர்
யூஸ்வலி நீங்க எப்பல்லா படிப்பீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க எந்த மாரி டைம்லலா
மோஸ்ட்லி ஈவினிங் இல்லேன்னா நைட் தா ரெடி பண்ணுவே
மார்னிங் அ மார்னிங் படிக்க புடிக்காத உங்குளுக்கு?
மானிங்ல கான்சன்ட்ரேஷன் கொஞ்சோ கம்மியா இருக்கோ நைட் எல்லா காமா இருக்கோ இன்னு கொஞ்சு படிக்க ஈசியா இருக்
ஆக்சுலி மார்னிங் படிச்சா தா காமாவே இருக்கோ ஏன்ன நம்ம வந்து மார்னிங்ல வந்து சத்தமே இருக்காது அப்ப படிச்ச கான்சென்டிரேஷன் ஃபுல்லா ஃபோகஸ்டா ஸ்டடி ஸ்டடிஸ்ல ஃபோகஸ்சா இருக்கோ சேர் நீங்க டெய்லி எவ்ளோ நேரரோ படிப்பீங்க?
எக்ஸாம் போட்டுதா நா படி க்க ஆரம்பிப்பே எக்ஸாம் இல்லன்னா கம்மி கம்மியா தா இருக்கு நா படிக்கிறது
உங்களுக்கு எக்ஸாம்
டெட்லைன் வச்சுதா ஸ்பீடு வரு டெட்லைன் ஆக ஆக நா தா நா ஒழுங்கா படிப்பே
நீங்க படிச்சுட்டே வந்து சாங்ஸ் தா கேப்பீங்களா?
ஆஹ் படிக்கும் போது உம் கேப்பே
லிரிக்ஸ் இருந்தா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுமா உங்களுக்கு?
ஆமா கொஞ்சோ ஆகும் பட் இருந்தாலு படிக்கிறதுக்கு அது கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு
உங்களுக்கு புடிச்ச ஃபேவரட் சப்ஜெக்ட் எது?
உம் மேக்ஸ் அந்த மாரி அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்லா ஓரளவுக்கு புடிக்கும்.
இருக்கிறதுலயே அஹ் டிஃபிக்கல்ட் சப்ஜெக்ட்னா எதுருக்கும்?
உம் சைபர் செக்யூரிட்டி லைக் ஆஹ் ஜ சப்ஜெக்ட்
ஓகே மேக்ஸ்ல எழுதும் போது நோட்ஸ்லா எழுதுவீங்களா இல்ல ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்கள லைக் லேப்டாப் ஆர் மொபைல் போன்ஸ்
ரெண்டுமே யூஸ் பண்ணுவே மோஸ்டா நா எழுதியு படிப்பே இல்லைன்னா வெறு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டு பாத்துப்பே
லாஸ் மினிட்ல படிக்கிற ஹாபிட் இருக்கா உங்களுக்கு?
அதெல்லா ரொம்போ ஒரு நைட் ஃபுல்லா உக்காந்து சிலபஸ முடிக்கணுங்கிறதா ட்ரை பண்ணுவோம்
உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலா சேந்து குரூப் ஸ்டடி பண்ணுவியா?
உம் ட்ரை பண்ணா பேசிக்கிட்டே இருப்போ படிக்கலா மாட்டோ
ட்ரூ கான்சன்ட்ரேஷனே போய்டு அதுல இருக்குற அப்டி பண்ணா ஸ்டடி பண்ண பெஸ்ட் ப்ளேஸ் எது லைக் எங்க உக்காந்து படிக்கறது உங்களுக்கு ரொம்போ புடிக்கும்
யாருமே இல்லாம குவயட்டா இருக்கற ஒரு ரூம்ல வந்து படிச்சா கொஞ்சோ பெட்ரா கான்சன்ட்ரேஷன் கெடைக்கும்
லைபரி லைப்ரரில போக பிடிக்குமோ? எண்ண எங்க வெச்ச
நா மோஸ்டா லைப்ரரி போமாட்டே ஏதாது தேவனா மட்டுதா போவே எனக்கு நார்மலா வெளிய இருந்தாலே படிக்கத்தோணு
ஆஹ் அஹ் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுமா?
ரொம்ப நோட் பண்ணி பாத்தாலே கான்சென்ட்ரேஷன் எங்கயோ போய்டு
சோ இதனால ஃபோன சைலன்ட்ல போடுவீங்களா
சம்டைம்ஸ் போடுவே அப்றோ டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பே அது போட்டாலு வேஸ்ட்டுதா
அசைன்மெண்ட்லா காலேஜ்ல குடுக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆவுவீங்களா?
ஆமா மொத்தமா எல்லா அசைன்மெண்டு ஒரே நேரத்துலயே குடுத்துருவாங்க கொஞ்சோ கடுப்பாதா இருக்
உங்களுக்கு கஸ் காஃபி இல்லன்னா டீ ஹெல்ப் பண்ணுமா படிக்கும் பொழுது
ஆஹ் ரிலாக்ஸ்டா இருக்
ஸ்டடி ரொட்டின் இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ண ஆச உங்களுக்கு
படிக்கணும்னு ஆசை பட் ஆனா அது முடியாது இருந்தன்னா கொஞ்ச படிக்க ஈஸியா இருக்கும்
கரெக்ட் லாஸ்ட் மினிட்ல ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்பதா அ ம் ஸ்டடி பண்ண டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவீங்ளா
டைம் டேபிள் கிரியேட் பண்ணுவே பட் ஃபாலோ தா பண்ண மாட் அதா ரொம்ப கஷ்டமாச்
ஃபஸ்ட் டூ டேஸ் மோட்டிவேஷன் ஆ ஹையா இருக்குங்ள அப்பறோ மத்த நாள்லா என்னா பண்ணுவீங்க
ஆ அப்டே போயிடு
எக்ஸாக்ட்லி அப்புற்மா ஸ்லோவா அய்யோ ஆ ஸ் ஸ்டடி ஸ்டடி லீவ்க் ஸ்டடி லீவ்லா டைம் எப்புடி ஸ்பென்ட் பண்ணுவீங்க
லாக்ஸ் பண்ணுவோ அப்புறோ கொஞ்ச ஒட்னே எக்ஸாமுக் போ அப்புறோந் தா படிக்க ஆரம்பிப்போ
லாஸ்ட்டு டே நைட்டு ஃபுல்லா நீங்க படி படிக்கிறீங்களா
படிச்சேன் படிச்சிட் இருக்கேன்
உங்குளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லா பிடிக்குமா
இல்ல கொஞ்சோ
ஆன்லைன் க்ளாஸ்லா போகும்போது நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு தூங்குவீங்களா
அ தே
ஸ்டடி பண்ண மோட்டிவேஷன் எப்படி வருது
அதெல்லா வராது
ப்ளேஸ் - ப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கரியர் தாட்சா
ஆ ஆமா கொஞ்சோ சீரியசா ஸ்டடி பண்ண இன்ஸ்பிரேஷனா
ஸ்டடி ஸ்டடி ப்ரேக்ஸா எடுக்றீங்களா
ரொம்ப ஃபைவ் மினிட் பிரேக் போய் ஹாஃப் அன் ஆர் ஆயிடு
எஸ்ப எஸ்பெஷலி மொபைல் எடுத்தா ஸ்டோரி முடிஞ்சிருல்ல
கரெக்ட்
எக்ஸாம் ஹால்க்கு போன அப்புறம் எல்லா மறந்துடுமா
ம் நாம டென்ஷன்ல வந்து நல்லா படிச்சது கூட மறந்து போய்டும்
அஹ் பிரெண்ட்ஸ் கிட்டல்லாம் எக்ஸாம் போகறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன்லா பண்ணுவீங்களா
என்ன பண்ண படிச்சது ஃபுல்லா மறந்துடு
உங்களுக்கு ப்ரசன்டேஷன் அண்டு செமினார் எல்லா எடுக்க புடிக்குமா
கொஞ்சம் யர்து அதெல்லா பண்ண மாட்டோங்கனப்ப
ஃபர்ஸ்ட் டைம்ல செமினார் பண்றதுக்கு எப்டி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஒங்களுக்கு
அ அ ஆயத்த
ஸ்டெடில ஸ்டஃப்ஸ்ட் சேலஞ்ச் என்ன
அந்த மெ மெயின்டென் பண்றது
ட்ரூ சம் டேஸ் ப்ரொடக்டிவ் அ சம்டேஸ் ஃபுல் லேஸியா இருணு
சக்கு
ஒங்களுக்கு நைட்டு படுச்சா எஃபெக்டிவா இருக்குமா இல்ல மார்னிங் படுச்சா எஃபெக்டிவா இருக்குமா
எனக்கு நைட் ஸ்டெடி தா கொஞ்சொ பெட் டர்றா இருக்கு நெறைய சைட்லன்ஸ் ஆஹ் ஆமா படிக்கு
ஆ லேட் நைட்ல ஸ்நாக்ஸ் வேணு வேணுனா அஹ் வேணுமா ஸ்டெடி பண்ண
ம்ம் அ இருந்தா பெட்டரா இருக்கு
ஒங்களுக்கு ஃப்யூச்சர்ல ஹையர் ஸ்டெடிஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா
கொஞ்சொ இருக்கு பட் ஃபர்ஸ்ட்டு குட் ஜாப் வேணு
நல்லா கஷ்டபட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணா டெஃபினெட்லி எது இருந்தாலு அச்சீவ் பண்ணிட்லா
இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற
ஓகே ஓகே நா இதோட கால கட் பண்ற பாய்ன அப்பறமா பேசுற
ம்
ஆ